ஹலோ ஹலோ வண வணக்கம் எப்டி இருக்கீங்க
உம் நா நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
உம் நல்லாருக்கேங்க சாப்ட்டாச்சா
உம் இப்பதா சாப்பிட்டே
உம் என்ன சாப்பாடு
இங்கைங்களா இது இட்லி
ஆ
உம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க வந்து சாப்பாடு முட்ட கொழம்பு
உம் சேர் சேர்ங்க
ஆ
உம் நீங்க டிஃபன் எல்லா எதுவு சாப்ட மாட்டீங்களா
ஆ ஹா இந்த இங்க நாங்க யாரு அவ்ளோக்கு சாப்ட மாட்டோ மாவே ஆட்ட மாட்டோ எங்க வீட்ல யாரு அதெல்லா விரும்பி சாப்ட மாட்டோ வெறு சாப்பாடு தா என்னைக்காச்சு ஒரு நாள் தா தோச
உம் இந்த நாய்ஸ் உம் சேரிங்க
ஆ இட்லிலா சுத்தமா சாப்பறதே இல்ல வருஷ கணக்குல ஆச்சு எங்க அம்மா சுட்டு
இட்லி வர்ஷோ
அது வந்து நாங்க மாவு ஆட்னாலுமே இட்லி அந்த ஒரு ஃபஸ்ட் நாளு மட்டு தா சுடுவோ மித்தது எல்லாமே தோச பனியாரோ இந்த மாரி தா தோசையு யாரு அவ்ளோக்கு சாப்ட மாட்டோ எதாச்சு ஒரு நாள் ஆசைப்பட்டோமுனா சாப்புடுவோ அவ்ளோதா
நான் வெஜ்ஜு
அலோ அலோ
அலோ கே ஆ கேக்குது கேக்குது நான்வெஜ் எடுத்தா கூட எதாது டிஃபன் செய் மாட்டிங்ளா
ஆ ஹா அதா மாவாட்ட மாட்டோ இப்பெல்லா யாரு இந்த நான்வெஜ் எடுத்தாலுமே அந்த கால்ல ஒருவேளை இட்லி சாப் புட்றோ அப்டின்னா ஒ எங்கம்மா இட்லி சாப் ப்டுவாங்க எனக்கு வந்து நா இட்லி சாப்டுவே அதே மாரி அப்பா சாப்ப எங்கண்ணெ வந்து இட்லியாருந்தாலு சாப்பாடு தா கேப்பா
ம் ஓ அதுனால
அதனால வந்து ஏ நமக்கு மட்டு ஆட்டிகிட்டு மாவ் வேஸ்ட்டு பண்ணிகிட்டு க கடக்குதுல்ல அது பெசாம அதனால வந்து வீட்ல வந்து
சாப்பாடே ம் ம் சேரி
நீங்க அதலா செஞ்சி இது பண்ணுவீங்ளா
ஆ மாவாட்டுவோ கொழந்தருக்குல்ல அவ்ளுக்கு வேணுமில்ல டிஃபன்
ம் அப்றோ இந்த சண்டே வந்து இந்த மட் டன் எடுத்தோ அப்டினா கொஞ்சொ கொழம்பு எக்ஸ்ட்ராவே வச்சுப்போ கொஞ்ச கிரேவி மாரினா அ கிரேவி மாரி வச்சிக்ட்டு அந்த எலும்பலா வந்து கொழம்பா வச்சுவிட்டம்னா அந்த கொழம்பு இருக் க்றதுல தோச வாங்கி தோச சுட்டுப்போ திங்க கெழம வாக்ல இந்த மாரி தோச வாங்கி தோச சுட்டுப்போ அப்ப அண்ணா சாப்டுவா அதனால வந்து தோச வாங்கி மாவு வாங்கி அப்டியே தோச சுட்டுப்பாங்க
ஆம் சேர் சேரி ம்
அப்றோ இன்னக்கி எத பத்தி பேசலாம்
மம் எதாது இதுக்லா போய்ருக்கீங்ளா டூரு இந்த மாரி
டூர்ல்லா போனதில்லைங்க எங் வீட்ல வந்து டூருக்லா அவ்ளோ கூட்டிட்டு போமாட்டாங்க அப்பாவும் பிசி அம்மாவும் பிசி அப்பா வந்து அப்பா அப்பா வந்து மேஸ்த்ரி ஒர்க் பண்றாரு அது வந்து இப்போ ரெண்டு மூணு வீடுனா அதுக்கே டைம் சரியா போயிரு ஞாய்த்துக்கெழம ஒரு நாள் மட்டுந்தா ரெஸ்ட் எடுப்பாரு
ம்
ம் நாங்ளு வந்து வீட்லருந்தே பழகிட்டோ எங்கியு கூட்டிட்டுபோ அப்டின்லா கேக்கறதே இல்ல போனம்னா கோயிலுக்கு போவோ அந்த மாரி சமயபுறோ
ம்
எங்க கோ எங்க கோ எங்க ஆமா எங்க மாரி கொலதெய்வ கோயில்ல வந்து அதே மாரி வந்து அதே அ எங்க அண்ணே பெரிமா பையே அண்ணனுக்கு வந்து அன்னக்கி ஒருவாட்டி புள்ளய அண்ண புள்ளைங்ளுக்கு மொட்ட அடிக்கிறன்னு கொல்லி மல போனோ அது வந்து ரொம்ப ரொம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்லான டே ஏனா வந்து கிளைமெட் செம்மையாந்துச்சுங்க ஒரு ஊட்டி ஃபீல் தந்துச்சு கொல்லிமலைல ஆனா ஆ கொல்லிமலைல மொட்டைலா அடிப்பாங்ளே உங்ளுக்கு தெரியாதா
அ ஆ எனக்கு தெரியாது சும்மா சுத்திப்பாத்துட்டு போவாங்கன் தெரியு ஆனா மொட்டடிப்பாங்க அதுலா தெரியாது
அங்க ஒரு கோயில்ருக்கு
ம் கோவில் போய்ருக்கோ ஆ
ஆ அங்க வந்து மொட்டடிச்சிட்டு அ கெடா வெட்ணம்மா அந்த கோயில்ல சமைக்க கூடாது அப்டின்னவும் பக்கத்துல ஒரு எட துல அங்கேயே சமைச்சு அதே மாரி அங்க சமைச்சத வந்து திருப்ப வீட்டுக்கு கொண்டு வர கூடாது அப்டிம்பாங்க
ஆ மீதி எல்லா அங்கேயேதா திருநீர்லா எடுத்துட்டு வர கூடாதான சொல்லுவாங்க
ஆமா
ம்
அதனால நாங்க சா அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்டுட்டு சாப்பாடு ஆனா மிச் ச்சமாதா இருந்துச்சு அப்டியே வச்சுட்டு வந்ட்டோ
ஆமா அதெலா எடுத்துட் வரகூடாதுமாங்க அது எதயு கொண்டி ம் ம் அங்க எதுவு இதெல்லா பேய்லா இருக்குன் சொன்னாங்க அதலா உண்மையா கொண்டை ஊசி வளைவு
பேயா
ஆ
தெரியலேங்க அதெலா
அப்டி சொல்றா
பெய் பேய் பேய் இருக்குன்னு சொல்றாங்களா
ஆ அது எதோ கொண்டை ஊசி வளைவுல எத்துனா எதோ ஒரு வளைவுல இருக்கு அது என்னன்னே தெரில்
தெரிலே ஆனா வந்து அந்த கோயிலுக்குல்லா போனா நல்லது கொல்லிமலைக்கு போனா நல்லது அதே மாரி அந்த அந்த ஊ தண்ணி இருக் ஃபால்ஸ் இருக்கு பாத்தீங்களா
அதுல்லலா குளிச்சோம்னா நமக்கு எந்த நோயுமே வராதா அப்டி சொல்றாங்க அன்னைக் அப்டி தா ஒருத்தவைங்க சொன்னாங்க அந்த கொல்லிமல தண்ணில குளிச்சோம்னா அது வந்து மலைல இருந்து வரதுனால இந்த மூலிகை இதெல்லா தாண்டிதான வருது அத னால வந்து அதுல குளிச்சோம்னா நமக்கு எந்த நோயுமே வராது அப்டின்னு சொல்றாங்க உண்மையா பொய்யான்னு தெரியல இருக்கலாம் ஆனா
ஆமாம் ஆ ஜாலியாருக்
ம் ம் ம் சொல்லுவாங்க அவ்வளோதா அப்றோ வெளியே போனது ஏ ஃப்ரெண்ட்ஸ் கூட எ ஃப்ரெண்டு கூட போனதெல்லா அது இந்த இடந்தா முருகன் கோயிலுக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி மேல போய்ருப்போ முத்துமல தெரியுமா
ஆ தெரியு தெரியு
அங் அங்கே போயிருக்கோ அப்றோ முட்டல் போயிருக்கோ
புரியல ஆஹா அது தெரியாது ஆஹ அதென்ன கோவில்
அது கோயில் இல்ல
ம்
அது வந்து பார்க்கு மாரி சின்ன பிள்ளைங்கலல்லா கூட்டிட்டு வந்நா நல்லா வெளாடலா அதே மாரி அது அ அது வந்து லவ்வர்ஸ்கேத்த எடோனு வச்சுக்கோங்கள
ம்
நெறைய பேர் அவ நெறைய அவங்கதா நெறைய பேர் அங்க இருப்பாங்க அப்றோ அங்கேயுமே ப ஆமா அங்கேயுமே ஃபால்ஸ் இருக்கு அந்து அது வந்து நம்ம மழ டைம்ல போனோ அப்டின்னா நல்லாருக்கு அங்க ஒரு ஒரு எடத்து ஒரு அந்தாண்ட முந்தான பார்க் மாரி இருக்குமா நெறைய பூச்செடில்லா வச்சிருப்பாங்க அதுல வந்து ப பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி இதுன்னு போட்டு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த எடத்துல அவ்ளோ பட்டாம்புச்சிருக்கு அது என்ன ஒரு மாயமோ தெரியில ம்ச் இப்போ பூனா அந்த கொஞ்சு நேரந்தானே அந்த பட்டாம்பூச்சி அங்க இருக்கு ஆனா அது அங்கேயேதா இருக்கு அங்கயே வெளையாண்டுக்கிட்டு அங்கேயதா இருக்கு அந்த எடத்துக்கு போயிருக்கே அவ்வளோ தா ம்ச் நறையலா வெளியே போனதில்ல என்னுடைய ஃப்யூச்சர்லயாது அந்த மாரி நறைய எடோ சுத்தி பாப்பேனானு அப்படின்னு தெரியல
ம் செரி செரி
ஆ நீங்க போயிருக்கீங்களா ஹலோ ஹலோ
ஹலோ ஆ எங்க
நீங்க எங்கியு வெளியே போயிருக்கீங்களா
ம் போய் போயிருக்கோ
ம் உங்க நீங்க வந்து இப்படிதா அமைதியாதா பேசவீங்களா என்ன ஹலோ ஹலோ
ஆமா ஹலோ
கேக்குதுங்களா
உம் கேக்குது கேக்குது
ஆ
போயிருகாங்க இருக்கா உம் நாந்தானே கோத போவோ ஏற்காடு கோவில் கோவில் ஏற்காடு
ஆ செரிங்க செரிங்க
ம்
நா மால போட்ட டைம்லல்லா நறைய எடோ சுத்தி பாத்துட்டே
சும்மா அழிக்கிட்டு மிஸ் ம்
நா மால போட்ட டைம்லலா நறைய எடோ சுத்தி பாத்துட்டே எங்க சுட்டு வட்டாரத்துல தா அவ்வளக்கு போனதில்ல ஆனா மால போட்டுட்ட டைம்ல எவ்வளோ எடோ சுத்தி பக்கனுமோ அவ்வுளோ எடோ சுத்தி பத்தாச்சு மூணு வருஷோ போட்டே மூணு வருஷோ போட்டே ஆ ஆமா அஞ்சு நாள் ஆ
அய்யப்பண் கோயிலுக்கு போட்டிங்களா
ஆமா ஐயப்பன் கோயிலுக்கு தா போட்டே அது வந்து நானு தேர்டு ஸ்டேண்டர்டு வாக்குல
ஓ செரி செரி நா கூட இப்ப நெனச்ச இப்போ ஏஜ் அட்டன் ஏஜ் அட்டன்
சீக்கிரமா போட்டு நா மூணு வருஷோ போட்டுட்டே எங்க வீட்டுல எங்க சைடு எல்லாமே சொன்னாங்க ஒருவர்ஷ்ஷோ
உம் உம்
பாப்பா பெரிய பொன்னாச்சுன்ன என்ன பண்றது ஆனா எங்க அப்பா விடவேல்லா அதல்லா தெரியாது மூணு வருஷோ எ எ போ எ புள்ள வரு அப்படின்ட்டு என்ன மூணு வருஷமே கூட்டிட்டு போனாரு
ஓ சேரி சேரி
ஆ
அது எப்டி இருக்கு கோவில்லா ஆனா ம் அந்த கோவில் எல்லா எப்டி இருக்கு நாங்களா போனதே இல்ல கூட்டிட்டி போலானாங்க வுட்டுட்டு போயிருகாங்க
அது வந்து நாலு நாள் டூர் போவோ அஞ்சாவது நாள் வந்து அஞ்சாவது நாள் தா மலை ஏறுவோ ஐயப்பா மலை ஏறுவோ
ம்
ஏறிட்டு அதுக்கப்புறோ இங்கிருந்து ஒரு தேங்காய எண்ணெய் ஊத்தி கொண்டு போவோ அது வந்து அங்க போய் பாத்தா நெய்யா இருக்கு அதெல்லா எடுத்துட்டு அங்கேயே உக்காந்து அந்த நெயெல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறோ வருவோ வீட்டுக்கு வருவோ
மா ஒரு நிமிஷோ அங்க என்ன சாமிதான் ஐயப்பன் ம் ஹலோ
சேரி
ம் ஹலோ ஆ சொல்லுங்க கேக்குது ம்
சரிங்க நமக்கான நேரம் முடிஞ்சது நம் அடுத்த அழைப்புல இதப் பத்தி தொடர்ந்து பேசுலாம்
ஆ செரிங்க